வணக்கம் சிஸ்டர் என்ன பண்றீங்க
ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதா
சிஸ்டர் கேக்குதா உங்களுக்கு
ஆ எனக்கும் கேக்குது சிஸ்டர் என்ன பண்றீங்க
நா இந்த டீ குடிக்கிறேன் சிஸ்டர் நீங்க
நா வந்து இப்பதா என்னோட பக்கத்து ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே முடிஞ்சுச்சா அங்க போயிட்டு வந்து வந்துட்டு உக்காந்து இருக்கோம் சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் எப்படி இருந்தது ஸ்கூல் பள்ளி அனுபவங்கள் எப்படி இருந்தது
ஆண்டு விழா ஆ
நல்லா இருந்துச்சு சிஸ்டர் குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து கலர் கலர் கவுன் போட்டுக்கிட்டு பிரைவேட் ஸ்கூல் வேறையா என் பிரைவேட் ஸ்கூல்
பிரைவேட் ஸ்கூல் வேறயா அதனால எல்லா குட்டி குழந்தைங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல ரைம்ஸ்க்கு வந்து டான்ஸ் ஆடுனாங்க அப்புறம் பெரிய ஒரு ஃபோர்த்து ஃபிப்ஃத்து த்து படிக்கிற ஸ்டூடென்ஸ்லா வந்து செட்டு செட்டா பேர் பேரா டான்ஸ் ஆடுனாங்க நல்ல சாங் செலக்ஷன் இப்பவே இந்த ஸ்கூல்ல எல்லா வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு டான்ஸ் மாஸ்டர் வச்சு கத்துக்குறாங்க சிஸ்டர் நம்ம படிக்கிறப்பல்லாம் டான்ஸ் மாஸ்டர்ராவது ஆனுவல் டே ஆவது ஒண்ணுமே கிடையாது எல்லாரும் வருவோம் கேக் வெச் வெட்டுவோ ஆனிவேல் டே அன்னைக்கு அப்புறம் ஹெட் மாஸ்டர் டீச்சருக்கெல்லாம் குடுப்போம்--குடுப்போம் அப்புறம் அன்னைக்கு டேவே போயிடும் விளையாண்டுகிட்டு
ஆ ஆமா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் அப்படிதா சிஸ்டர் ஒரு சின்ன ஸ்கூல் ஒண்ணு இருக்கு அங்கயும் அப்படிதா நீங்க சொல்ற மாதிரி நெறைய இந்த குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லா கலர் கலரா ட்ரெஸ் போட்டு இப்ப சொல்லுங்க அன்வல் டே டைம் எல்லா டார்கஸ்ட் ஆளா வருவாங்க அங்க ஸ்கூல்ல வந்து அந்த இதெல்லாம் வச்சி ஹோட்ல லைட் எல்லா வச்சிருப்பா ஸ்டீட்ல லைட்ல்லா ஸ்வீட்
அந்த சின்ன ஸ்கூல்லான ஆ அத வந்து எப்டி சு இவள் சொல்ல உருப் பிரம்மட் நமாஸ் செய்வாங்க
சேரி சேரி சிஸ்டர் அப்றோ எங்க ஸ்கூல்ல வந்து ப்ளஸ் டு வரிக்கு இருந்துச்சா அதனால அக்காங்கல்லா வந்து
என்ன அது ஒரு ம மாதிரி இருக்கும் இல்லயா இதே சின்ன ஸ்கூலுன் கேட்டா சின் ஏறி எறங்குறப்ப அதுங்களுக்கு பயோ இல்லாம இருக்கு
ஆமா ஆமா சிஸ்டர் ஸ்டேஜ் பியர் வந்து இதனால வந்து தீ இருக்காது அப்புறோ வந்துட்டு கா ஸ்கூலே போனாலு வந்து
ம்
தைரியமா வந்து செமினார்ல்லா எடுப்பாங்க எங்க ஸ்கூல்லல்லா டீச்சர் எங்கள தா சிஸ்டர் பாடோ எடுக்க சொல்லுவாங்க அப்புறோ அந்த டைம்ல ஸ்போட்ஸ் டே வருமா அதனால வந்து ஸ்போட்ஸ் வெளையாட போறோ ஸ்போட்ஸ் வெளையாட போறோன்னுட்டு வந்து கட்டடிச்சிட்டு க்ளஸ்ச கட்டடிச்சி டு போய் வெளையாடுவோ கே கேக்குதா சிஸ்டர் சிஸ்டர் நா பேசுறது கேக்குது தான ஹலோ சிஸ்டர் நா பேசுறது கேக் குத்தான ஹலோ
ஹலோ